இன்னைக்கு இப்ப வந்து கூட்டு குடும்பம் அத பத்திதா நம்ம பேச போறோ கூட்டு குடும்பம்ன்றது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலா ஆ இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்க அவுங்க அவங்க அவங்களோட வாழ் கைய வாழ்ந்தா போது அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து அந்த கூட்டு குடும்பம் வந்து அழிசுட்டுடே வருது ஆ ஆனா அந்த கூட்டு குடும்பம் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப தேவையான விசியோ அப்டின்னு நா நெனைக்கிற ஏன்னா கூட்டு குடும்பம் இல்ல அப்டின்னா இப்ப நம்மளோட நாங்க இப்போ நம்ம வளக்குற அந்த குழந்தைகளுக்குமே பாசம்ன என்னன்னு தெரியாது சில விஷயங்கள வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லி் குடுக்குகிறதவிட தாங்க தாத்தா பாட்டி ஆகட்டும் அவங்களோட பெரியப்பா பெரியம்மா அவங்க சித் தி சித்தப்பா அந்த மாதிரி சில பேர் சொல்லி் கொடுக்கிற வந்து அந்த குழந்தைகள் வந்து அழகாவே வந்து கூர்ந்து கவனிச்சு அத ஏத்துக்கும்னே சொல்லலா இப்ப வந்து எங்க எங்க வீட்ல எடுத்துக்கிட்டடிங்கன்னா நாங்க கூட்டு குடும்பத்துல தா இருக்கோ இப்ப நாங்க கூட்டு குடும்பத்துல இருக்கறனால என்னென்ன வந்து விஷயம் நடக்கு அப்டின் பாத்தீங்கன்னா குடு கூட்டு குடும்பத்துல வந்து எல்லாருமே ஒரே ஓ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஆவ் குணாதிசியங்கள் இருப்பாங்க அப்படின்னும் போது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணனுன்னா அத வந்து நம்ம வந்து ஒத்துழைச்சி போகணுன்னு சொல்லுவாங்க அந்த மாரி ஒத்துழைச்சி போனா மட்டும்தா அந்த குடும்பத்துல வந்து ஒரு நீண் நீண்ட கால சந்தோஷம் இருக்கு அப்டி இல்லனா என்ன ஆகுனா ஆ என்னடா இவங்க என்ன இவங்க பெருசா நா பெருசா மாதிரி ஒரு சண்டைகள் தா உருவாகுமே தவிர அதுல வந்து குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு உண்மையா வாழ முடியாதுன்னே சொல்லா அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருந்து வந்து பாத்தீங்னா இப்ப வந்து ஆ ஏதோ ஒரு கரண்ட் இல்ல இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் அ இப்ப வந்து நா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க அப்டின்னா அந்த தாத்தா பாட்டி வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி அந்த குழந்தைகள பாத்துக்கிறது ஆகட்டு ஆ தாத்தா வந்து அ குழந்தை வரறதுக்கு முன்னாடியே அந்த பள்ளிக்கு காலேல கொண்டு போய் விடுறது ஆகட்டு சாயங்காலம் குழந்த வரறதுக்கு முன்னாடியே போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் கீழ நின்னு கூட்டிட்டு வரறது ஆகட்டு இந்த விஷயங்கள் எல்லா வந்து அந்த குடு கொழந்தைக்கு வந்து ரொம்பவே ஆ ஒரு பாசத்தையு அந்த நம்பிக்கையையு குடுக்கும்னே சொல்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நா அந்த கூட்டு குடும்பத்தில இருந்துதா நறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகள் ஆகட்டும் நம்ளா நம்ளா இருந்தாலுமே நறைய விஷயங்கள் கத்துக்க முடியு இப்ப எங்க வீட்ல எல்லா வந்து பாத்தீங்னா நாங்க தனியா வந்து ஒரு ஆ இருக்கும்போது என்னன்னா எனக்கு வந்து எப்டி சிக்கனமா வாழணு அப்டின்றது தெரியவே தெரியாது ஆனா என்னோட மாமியார் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லா எனக்கு கத்து குடுத்தாங்க என்னன்னா இப்போ நம்ம வந்து பெரியாப் பெரிய கடையில போய் நம்ம வந்து ப அ மல்லிகை சாமான் வாங்றத விட இந்த மாதிரி நம்மோ ப ப அதிக விலை அதாவது ஒ ஹோல்சேல் ரேட் இல்ல நம்ம வாங்கனோ அப்டினா நமக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பொருளுக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா கம்மி ஆகு அப்டின்னு சொல்லு போது நம்ம எழுதி வச்சி அத மட்டு போய் வாங்கறதுனால நமக்கு அந்த சிக்கனம்யின்றது வந்து ஒரு விஷயம் வந்து அந்த கூட்டு குடும்பம் வந்து நமக்கு கத்து குடுக்குனே சொல்லலா அதே மாதிரி ஆ அந்த அந்த விஷயத்னால கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆ இப்ப வந்து நம்ம அஞ்சாயிரோ ஆகுற எடத்துல மூவாயிரத்தில்லயே நம்ம முடிக்க முடியு இந்த மாரி சில விஷயங்கள் அதே மாதிரி ஆ இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்டின்னாம் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு அவங்க இருபத்தி ஐந்து வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சி வருஷம் வாழ்ந்திருக்கற்னால அந்த கூ ஆ அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையோட அனுபவோ வந்து அதிகமாக இருக்குனே சொல்லலா அப்டின்னும் போது அவங்ககிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் நல்ல விஷயங்க கத்துக்கறதுனால தப்பே கெடையாது சோ அந்த மாதிரி விஷயங்கள நம்ம கத்துக்கறது மூலியமா நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ளோட ஆ எப்டி எடுத்துட்டு போலா அப்டின்றது வந்து ரொம்பவே வந்து உதவு ப்பீரியா இருக்குன் சொல்ல வர நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட்டு வந்து குடும்பம் வந்து உங்ளுக்கு வந்து ஆ ரொம்போ ரொம்ப விஷயமா நீங்க நனக்கிறீங்ளா இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட்டு குடும்பம் வந்து ஆ ரொம்பவே வந்து தேவையில்லாத விஷயம் நீங்க நனைக்கிறீங்ளா நீங்க எப்டி பாக்குறீங்க
கூட்டு குடும்பம் வந்து ஒரு தேவையான விஷ்யோ அப்டின்னு தா நா சொல்லுவ ஏன்னா வந்து இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்த திங்க அப்டின்னா எல்லாருமே வந்து தனித்தனிய தா வாழறாங்க ஆனா அந்த கூட் கூட்டு குடும்பத்துல வந்து எவ்வளே நன்மைகள் இருக்கு அப்டின்னு யாருக்கு க்குமே தெரிய மாட்டேக்குது இப்ப இப்ப வந்து நா உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லணு அப்டின்னா அ இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை இருக் கு அப்டின்னா பள்ளிக்கு போறாங்க அப்டின்னா இப்ப வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சிறப்பு வகுப்பு இருக்கு னா அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வர அவங்க அப்பா வந்து வெளியில வேலக்கு எங்கேயோ போயிருப்பாரு திடீர்னு அந்த குடும்பத்துல இதே கூட்டு குடும்பமா இருந்தது அப்டின்னா அ அந்த குடும்பத்துல இருந்து வேர ஒருத்தவங்க இல்லன்னா அவங்க சித்தப்பா வருவாங்க இல்லான அவங்க மாமா வருவாங்க இல்லான அவங்க தாத்தா வருவாங்க இந்த மாரி கூப்பிட்டுட்டு போக்குறதுக்கு யாராச்சு ஒருத்தர் அந்த துணை இருக்கு இதே வந்து தனி குடும்ப எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வர வரைக்கு அந்த எடத்த த்துல வந்து அ அதுல வெயிட் பண்ணி தா நிக்கணு வேற வழி இருக்காது வேற யாரு கூடையு நம்பி வர முடியு முடியாத ஒரு அ சூழ்நிலை இருக்கு என்ன பொறுத்த வரைக்கு நா அனுபவிச்சது இந்த ஒரு விஷய நா முக்கியமா வந்து நா அனுப் ப வச்சிருக்கே அப்டின்னு சொல்லாம் அப்பல்லா தா நா யோசிச்சே ஏ வந்து பெரியப்பா சித்தப் ப்பாங்கெல்லா வந்து அ தனித்தனியா இருக்காங்க கூடயே ஒரு குடும்பமா கூட்டு குடும்பமா இருந்தா அ இந்த பிரச்சனைகல்லா நம்மளுக்கு இருந்திருக்காது இன்னொறு ஒரு விஷ் ஷியோ என்ன அப்டின்னா ஒருத்தருக்கு ஒடம்பு சரியில்லானா கூட இன்னொருத்தர பாத்து க்கிற ஒரு விஷியோ இருக்கு அதே மாதிரி ஆ சமையல்னா எல்லா ஒரே சமையலா இருக்கு இன்னைக்குமே வந்து கூட்டு குடும்பத்துல பாத்தீங்க அப்டின்னா அதுலயுமே வந்து உ குடும்பத்துக்கு நீ சமைச்ச கோ எ குடும்பத்துக்கு நா சமைச்சுக்கிறே அப்டின்னு சொல்றவங்களு இருக்காங்க இல்ல நம்ம பத்து பேர் பதினஞ்சு பேரா இருந்தாலு ஒரே சமயல்லா பண்ணுவோ எல்லாரு கும்மலா உட்காந்து சாப்பிடுவோ அது சொல்றது இருக்காங்க ஆனா அந்த கூட்டு குடும்பத்துல வந்து நறய நன்மைகள் இருக்கு அப்டின்னு தா நா சொல்லுவே எ எந்த ஒரு விஷயமா இருந்தாலு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை அப்டின்னா நம்ம நாலு பேர் இருக்கோ ஒரு வீட்டுல அப்டின்னா தனிமையா வாழறோ அப்டின்னா நம்மள அது பகிர்ந்து இருக்கறதுக்கு யார்கிட்ட போய் சொல்றது நம்ம வேதனைய சொல்லி அழறது அப்டிங்கற ஒரு விஷயமே தெரியாது இதே வந்து கூட்டு குடும்பமா இருந்தது அப்டின்னா அ திடீர்னு நம்ம வந்து அ நா நாத்தனார் கிட்ட சொல்லுவோ நம்மளுக்கு என்ன குறைகள் இருக்கு எந்த மாரியான விஷயங்கள் இருக்கு இந்த மார் ல்லா சொல்லுவோ அவுங்க ஊர்லருந்து வந்தா அந்த மாரி சொல்லுவோ இல்ல நம்ம அ நம்மளோட ஆ யா உறவினர்கள் வேற யாராச்சு இருந்தாங்க அப்டின்னா அவுங்கிட்ட சொல்லி அழுவோ ஆனா வந்து இப்போ எல்லாருமே வந்து அ தொலைபேயிசில தொடர்பு கொண்டுதா வந்து பேசுறாங்க அதுக்குமே வ ந்து நம்ப ஃபிரீயா இருக்குற டைம்ல அவங்க ஃபிரீயா இருக்க மாட்டாங்க அவுங்க ஃபிரீயா இருக்குற டைம்ல நம்ப ஃபிரீயா இருக்க மாட்டோ அந்த மாரி வந்து ஒரு பேசிக்க துக்கே வந்து அங்க நேரோ இருக்காது நம்ளுக்குள்ளேயே அந்த எல்லா விஷ்யமு அந்த அ‌ எல்லா எல்லா மா பிரச்சனைகளு நம்ளே உள்ளக்குள்ள போட்டு புதச்சு வச்சுப்போ அந்த மாரி நம்பளுக்கு வந்து ஃபிரீயா பேசுறதுக் கே இருக்காது இன்னொன்னு என்ன அப்டின்னா இப்ப எதோ ஒரு அண்ணன் தம்பிக்கே ஒரு பிரச்சன்ன வருது அப்டின்னா நடுல நின்னு அவுங்க அப்பா அம்மா வந்து தீத்து வைப்பாங்க இப்பல்லா அப்டி கெடையவே கெடையாது அண்ணன் தம்பி பிரச்சனையா நீ எங்கேயோ நா எங்கேயோ அவ்ளோதா அப்டிங்கற மாரி போயிட்டுறாங்க ஏன்னா அது வந்து ஒரு தொலைபேசியிலே எல்லாமே சண்டையாருந்தாலு சரி இல்ல வந்து ஒரு திருமணத்துக்கு எதோ ஒரு அழை அழைப்பு விடுறாங்க அப்டின்னா அதுவுமே எல்லாமே வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுராங்க இல்னா எதா ஒரு செயலில அனுப்பிடுறாங்க ஆ இதுலாலே வந்து அந்த ஒரு உறவுனா என்ன அப்டிங்கறதே வந்து தெரியாம போயிடுது அந்த குடும்பம் வந்து ஒரு குடும்போம் அப்டின்னா இப்ப அ வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து என்னப் பண்றாங்க அப்டின்னா தனி குடுத் த்தனம் போயினு அப்டின்னாதா நா வந்து உன்ன வந்து கல்யாணம் பண்ணிப்பே அப்டிலா சொல்றாங்க இதெல்லாமே வந்து ஒரு ப சமூகத்துல ஒரு பாக்க வேண்டிய ஒரு விஷ்யமா இருக்கு ஆ எ ஏ ஒரு சில பேருக்கு அது வந்து பிரச்சன வரு அப்டிங்கறதுனால தள்ளி போறவங் இருக்காங்க ஒரு சில பேரு வந்து அ இங்க வந்து அவங் கூட வந்து உறவு வச்சுக்கிட் ட்டா அவுங்குளுக்கு பிரச்சன நம்ம பணம் குடுக்குற மாரி ஆயிடு நம்ம ஏ அவுங்கிட்ட போனு அந்த மாரி ஒரு பண ரீதியா அவுங்க வந்து அ தோன்ற மாதிரி அவுங்க சுயநலமாவு இருக்கலா இந்த மாரி நெறைய விஷயங்கள் னால தா இன்னிக்கு நெறைய அ கூட்டு குடும்போ உடஞ்சு போயிருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி
கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து ரொம்பவே சரியான விஷ்யோ ஏன்னா இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து கூட்டு குடும்பம் வந்து எதுக்கு இத்தன பேரு நம்மள பாத்துக்கணு நம்ம ஏ இவ்ளோ நம்ம ஏ இவ்ளோ இவுங்களுக்கு செலவு பண்ணணு அப்டின் நெனைக்கிற காலகட்டம்தா இப்போ அதிகமாருக்கு ஏன்னா வந்து கொழந்தைகள வந்து அ குழந்தைகள பாத்துக்கறதுலயு நா ஏ வந்து அவங்ககிட்ட விடணு நா ஏ வந்து அந்த மாதிரி பண்ணணுன் நெனைக்கிற அ விஷயங்கள் தா அதிகமாவே இருக்கு ஆனா கூட்டு குடும்பத்துலோட நன்மைகள வந்து யாருமே புரிஞ்சுக்கறது கெடையாது எல்லாருமே வந்து அ தன்னோட அதாவது சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன் சொல்லலா அப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து அப்படி கெடையாது சுயநலம்ன்றது இல்ல சுயநலம்னா என்னன்னு தெரியாது அப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்குறவங்க எல்லாருமே வந்து தன் குடும்பம் தனக் நா நா என்னோட கணவர் குழந்தைகள் அப்டின்னு தன்னோட விஷயத்த மட்டு தா பாக்குறாங்க நா அவுங்கள பெத்தவங்க அவங்க ரெண்டு பேரு இரு இருக் அ அவுங்க ரெண்டு பேரு வந்து இருந்தனாலதா இவங்களுக்கு வந்து இந்த ஆ அவங்களுக்கு வந்து அந்த கணவர் கெடைச்சாங்க அப்டின்றது அவ அவங்க யாருமே உணர்றது கெடையாது மிஸ் சொல்லலா ஏன்னா இப்ப வந்து அந்த ஆ இப்ப என் கணவரோட அப்பா அம்மாவே எடுத்துக்கிட்டோனாலுமே அவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த என் கணவரை வளர்த்திருப்பாங்க அப்டின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணு முதல்ல அவங்களையு வந்து நம்மளோட அம்மா அப்பாவா பாத்துக்கணு அப்டி பாத்துக்கிட்டோம்னாலே பெருசா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வர போறது இல் அப்டி பிரச்சனை வந்தாலுமே ஆ சில விஷயங்கள் ஏன்னா எல்லா இப்ப அஞ்சு வேரலு ஒரே மாதிரி இருக்கத இல்ல இல்லையா அதே மாதிரி ஆ குடும்பம்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கோணத்துலதா இருப்பாங்க அப்டின் போது இவுங்க இப்டிதானா செரி ஓகே நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம அஜஸ்ட் பண்றதுனால எந்த ஒ தப்பு இல்ல அப்டின்ற மாரி சில விஷயங்கள வந்து நம்ம வந்து அ அ இது பண்ணிட்டு போறதுனால எந்த ஒரு இதுவு ஆக போறது கெடையாது ஏனா இப்ப நீ பெருசா நா பெருசான்னு சண்ட போடுறதுனால அஹ் நம்மளால வந்து மகிழ்ச்சியா வாழ முடியுமான கிடையாது இதுவே வந்து இன்னைக்கி நம்ம வந்து சண்ட போடுறோமா நாளைக்கி நம்ம சேந்து ஒரு ஒரு வா திரும்ப பேசுறோமா அத மறந்துட்டு உடனே பேசுறனால என்ன ஆகு அப்டின்னா நமக்கு என்னன்னா அ ஓகே அவ்ளதா இவ்ள இவ்ளதா வாழ்க்கன்ற மாதிரி நமக்கு வந்து ஈஸியாவே இருக்குனு சொல்ல வரே இந்த மாதிரி அ க கூட்டு குடும்பம் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அழிந்துட்டு வருது இன்னு வர காலகட்டத்துல வந்து அந்த உறவுகள வந்து மொதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்களு வந்து ஆ சில விஷயங்கள் ஏனா இப்போ கூட்டு குடும்பத்துல நீங்க சமாளிக்க கத்துக்கிட்டீங்க அப்டீனா எவ்ளோ பெரிய விஷ்யோனாலு நீங்க பண்ண முடியு அது வந்து ரொம்பவே சரியான விஷ்யோ ஏனா கூட்டு குடும்பத்த நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்டின்னா ஒரு ஆபிஸ் போனீங்கன்னா எவ்ளோளோ விஷ்யங்கள் நடக்குமோ எல்லாமே வந்து அதுல அடங்கிடு அப்டின்னு சொல்லவறே சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆ கூட்டு குடும்பத்தோடு இருந்தோன்னா அது ஒற்றுமையான ஒரு பலம் அப்டின்னு நா நெனைக்கிறே ஆ உங்ககிட்ட பேசினதுல வந்து ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது நெறைய விஷயங்கள் நா வந்து தெரிஞ்சுகிட்டே ரொம்ப நன்றி
நன்றிங்க